ஹலோ அக்கா கேகுதுங்களா ஆ கேக்குது இப்பதா கேக்குதுங்க அக்கா
ஆ இப்ப கேக்குதுங்களா சேரிங்க ஆ சாப்டிங்களா
ஆ சாப்டாங்க சாப்டாங்க்கா நீங்க
ஆ இனிமேதா சாப்பட்ணு இனிமேல்தா சாப்பட போற
சேரி சேரிங்க்கா
இன்னு ரெண்டு மூணு பேர்ட்ட கால் பேசிட்டு சாப்
ஓகே ஓகே சேரிங்க்கா சேரி
ம் என்ன சாப்பாடு சாப்டாசுங்களா
ஆ சாப்ட்டாச்சு அக்கா என்ன ஸ் ஆ பாப்பாக்கு குடுத்தாச்சக்கா
ம் ம் சேரி சேரி
நானா தக்காளி தொக்கு தா செஞ்ச இனி மேல் தா போய் பாப்பாக்கு சோறு ஊட்ணு
சேர் சேரிங்க்
ம் அவுங்க ஸ்நாக்ஸ் சாப்ட்டுட்டு இருக்காங்க
ஓ செரி செரி செரி
இப்ப சாப்பாடு வேணாணு சொல்லிட்டு ஸ்நாக் சாப்பட்லானு
செரி வீட்லயே எதுவு செ வந்து இது பண்ண மாட்டே செய்ய மாட்டீங்களா செய்வ மாரி எதாது
புரிலங்க
சேவு இந்த மாவுள பெசஞ்சு சேவு மிச்சர்லா செய்வாங்க அது மாரி செய்ய மாட்டிங்களா
ஆஹ் அது ஆஹ் செய்வ அது எப்பயாவதுதா எனக்கு டைம் கடைக்கும் போதுதா செய்வ ஆஹ் மீ ட்ல எதனா பொட்டுக்கடல அந்த மாரி நெலகடல வாங்கி வெச்சிருப்ப அந்த மாரி இதல்லா வந்து குடுப்ப
ஓ
அப்பறோ பொறி வாங்கி வெச்சுக்கறது அந்த மாரி விஷயங்கள்லா வாங்கி வெச்சிருப்ப அதுல எடுத்து அவுங்க சாப்டுவாங்க நீங்க
உங்ளுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்க்கா
எனக்கு வந்து பாத்தீங்கனா ஆ டிவி பாப்ப மோஸ்ட்லி நறையா பாக்க மாட்ட இப்பல்லா ரொம்ப அவாய்ட் பண்ற டிவிய எல்லாமே ஆ எனா மேல அதிகமா வேற எதாவது வேல வந்துச்சுனா சம்பாதிக்கின்ற தாட்லயே போயிறது அப்டியே இதுக்கு முன்னாடி லா நறையா டிவி பாத்துட்ருந்த எங்க வேல கெடைக்கொ எங்க போய் நம்ம சம்பாதிரிக்லா எங்கயாவது காசுட்லாமா பணோ ட்லாமான்ற மாரி ஒரு தாட் வந்துருச்சு சும்மாவே இருக்க கூடாது வீட்ல அந்த மாரி ஐடியா வந்துருச்சு ம் நீங்க எங்கயாவது ஒர்க் போயிட்ருக்கீங்களா ஒர்க் க்கு எதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்ருக்கீங்களா இல்ல இல்ல ஆஃபீஸ்னு ஒர்க் பண்ணிட்ருக்கிங்ளா படிச்சுட் இருக்கீங்களா
ம்
படிக்கிறிங்களா சேரி சேரி
து ஹார்
ம் ஹாபி லா இப்போலா எதுவு இல்ல மேரேஜுக்கப்றம் லா ஹாபிலா ஒன்னு அந்தளவுக் க்கல்லா பண்றது கடையாது மேரேஜுக்கு முன்னாடி வேணா வேலைக்கு போவோ வேலைக்கு போயிட்டு வந்து டியூஷன் எடுக்கறது அதுவே ஃப்ரீ டைம்ல இருக் கமோது டியூஷன் எடுக்கறது அந்த மாரிலா போயிட்ருந்ச்சு டியூஷன்லா எடுத்துட்ருந்த ஆஹ் டூஷன் எடுக்கறது அந்த மாரி விஷயங்கள்லா பண்ணுவ ஆமா அப்பறோ எம்ப்ராய்டரிங் பண்றது ஸ்டிச்சிங் அந்த மாரி விஷயங்கள் லா கத்துக்கம் கத்துக்குட்ட அப்போ காலேஜ் படிக்கமோதெல்லா அத வந்து ச ம் ஃப்ரீ டைம்ல வந்து அத பண்ணி பாப்ப நீங்க உங்களுக்கென்ன ஹாபீஸ் லா இருக் பெயிண்டிங் பண்ணுவீங்க பரவாலயே ம் ம் ம்
நல்லா வரைவ நல்லா கிளாஸ் பெயிண்டிங் பனுவ யாராவது கேட்டாங்கனா அப்டி சொல்லி எதா பண்ணி குடுத்துட்ருந்த இப்ப எனக்கு செட் ஆஹல பாப்பா இருக்கா அதனால அதல்லா செய்யமுல்ல ஆஹ் அப்ப கிளாஸ்ல எடுத்துட்ருக்கும்போ திடீர்னு வரா அத எடுத்து வெக்கும் போது கீழ விழுந்துரு து அதுனால அத செட்டாஹல அதுனால தனியா
நீங்க வந்து விற்பனை பண்ணலால இப்போ கிளாஸ் பெயிண்டிங் பண்றீங்க அப்டின்னா அது விற்பனைக்கு வந்து பண்லால யாராவது கிஃப்ட் கேக்கும்போது அத விற்பன பண்லாம் இல்ல அப்படின்னா நல்லா பண்ணி வச்சுட்டு ஓல் சேலா நீங்க கொண்டு போய் கடையில கொடுக்கலாம் உம் ப்ரோ கடையில கூட கொண்டு போய் குடுத்தீங்க அப்படின்னா அது போடுவோனு போடுவாங்க ஓ அப்படி பண்ணிக்கறீங்க ஆன்
அதான் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காது ப்ரசென்ட் பண்ணணுனா அவுங்களுக்கு மட்டும் செஞ்சுக்குவோம்
உம் உம் இல்ல இத ஒரு பிஸ்னஸா கூட நீங்க எடுத்து பண்லாம் நல்ல விஷயம் தான் இத ஆனா நீங்க கத்து வச்சுக்கிறது
அதா அதான்
இத ஒரு விஷயமா கூட எடுத்து நீங்க ஒரு பிஸ்னஸ் மாரி கூட பண்லாம் ஒரு க ஷாப்ல வந்து போயி நீங்க போயி த்திட்டு இந்த மாரி நான் வந்து இவ்ளோ ஒரு மந்த்துக்கு இவ்ளோ இது பண்ணி தர ஆ அப்டின் கூட நீங்க ஒரு ரேட்டுக்கு பேசி விக்கலாம் அந்த மாரி பண்
கலா ஆனா அது செய்யுனுலகா நுன்ருமா செய்யணும் அது இல்லாம நமக்கு டைம் ஒத்து வரணும்லக்கா பாப்பா எந்த நேரம் தூங்குறா எந்த நேரம் எந்திரி க்கிறானு தெரியாதுல நைட்டு ரெண்டு மணி ஆயிருது செல நேரோ செல நேரோ அழுதுட்டே இருக்கா காலையில அப்ரோ நமக்கு மொத்தமா அந்த டே கொலாப்ஸாயிரும்
ஆமா வீட்ல பசங்க இருந்தாவே கொஞ்சோ இதுதான் கஷ்டந்தான் எல்லாமே அத மேனேஜ் பண்ணிட்டு நம்ம எல்லாமே உம் அது எல்லாமே கடந்துதான் வரணும் மோஸ்ட்லி நம்ம கெரியர பாக் லா அந்த சிச்சுவேஷன் வரும்போது நமக்குனு வேற வே இது வந்துரும் நமக்கு அடுத்த பொறுப்புகள் வந்துரும் அந்த பொறுப்பையும் கவனிச்சுட்டு இது தயு ஸ்ட்ராகிள் பண்ணி நம்ம கொண்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதெலாம் மீண்டு தான் வந்துட்ருக்கோ ஆமா என்னா காலேஜ் போய் படிக்கிறீங்களா இல்ல ஆ கரசுல போட்டு இது பண்றிங்களா காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்கிங்களா ம் உம் உம் ம்
மூன்நாள் காலேஜ் போவெங்க மூன் நாள் வீட்டுல இருப்ப
ம் அப்படிங்களா செரி செரி கா கரஸ்ல சார் ச ம் இப்ப பாப்பாவப்ப நீங்க காலேஜ் போகும்போது யாரு பா்த்தப்பா வீட்டுல ஆல்
அக்கா ஒரு அக்கா இருக்காங்க பக்கத்துல உட்டுட்டு போயிருவங்கா
உண்டு போயிடுவீங்க பரவால்ல அந்த இந்த மானி ஹெல்ப் மைண்டடெல்லாம் நெறைய பேருக்காங்க அதனால தான் நம்மளும் அந்த எடத்துல சைன் பண்ண முடியுது
அதாக்கா அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான்க்கா
யாராவது ஹெல்ப் பண்ணணும் நம்ம கெரியர வந்து நம்ம கொண்டு போறதுக்கு யாராவது ஹெல்ப் ஆ உம் டக்குனுமே வராது நமக்கு சில பேருக்குதான் வந்து என்ன இது இப்டி புள்ளைய விட்டுட்டு காலேஜ் போறாங்க ஆ உம் ஆமா அந்த மாரி எண்ணங்கள் நெறைய பேருக்கிருக்கூ நம்ம அந்த எடத் துல வந்து சில பேர் வந்து நமக்கு உதவம்போது தான் நம்மளோட கெரியர வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் கெரியத் பாதிலயே ட்ராப் அவுட் ஆயிருக்கலாம்
ஆ
அ அந்த மாரி விஷயங்கல்லா நம்ம கொண்டு போக முடியும் எனக்குமே அப் படிய டிராப் அவுட் ஆயிடுச்சு நான் பத்தொன்பதுல இது பண்ணி முடிச் க்கு அப்பறமா ஒண்ணுமே பண்ண முடில கரெக்டாடக்குடட வேலைக்கு போனா அதுக்கப்பறமா இது பண்ணி கொண்டு வந்தாச்சு திருப்பி இப்போ ஸ்ட்ரக்குலாகி அப்படியே நிக்குற வெளியில போய் ஏயர்னிங் பண்ண முடில்ல வீட்லயேதா ஒர்க் பண்ணிட்டு இருக்க
இதுலா அந்த படிக்கிறத விட போயிட்டா தா அக்கா இப்பல்லா சைன் பண்ண முடியு இல்லன்னா
ஆமா படிக்கும் போதே நம்ம போயிடன்னு படிக்கும் போதே போயி போய்ட்டாலுமே அதுக்கப்பற மேரேஜ்ன்னு ஒரு ஸ்ட்ரகுல் வருது அந்த மேரேஜோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க அ வந்துரு அதுக்கப்பற நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல குழந்தைங்க வந்ததுக்கு அப்பறமா நம்ம லைப் அப்டியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடு நம்ம கரியர்ல ஆ ஆமா கரியர்ன்னு கொண்டு வரும்போது நம்ம உடம்பு அந்த லையத்துக்கு ஒத்துழிக்க மாட்ட து இந்த மாதிரி ஒத்து உழைக்காம போயிடுது ஆமா உடம்பு ஓத்துழைக்காம ரொம்பவு கஷ்ட சுத்தமா போயிடுது வீட்லயு பாத்துக்க குழந்தைங்கள பாத்துக்கவு ஆள் இல்லாம போயிடுது அதனாலயே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வேற என்னல்லா பண்ணுவீங் ம் இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க ஏதோ சொல்ல வந்
எய யாருட்டையாவுது விட்டு போனாலு மனசு ப பட படன்னு அடிச்சுட்டு தா இருக்கு
ஆமா நம்ம போய் அங்க வந்து இருக்குற வேலையில கொஞ்ச ஒரு விதமா வந்து கொண்டு போய் செய்ய முடியாது ஆமா ஆ என்ன பண்றாங்களோ ப குழந்தைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ற ஒரு தாட்டு வந்துரு நமக்கு அந்த இதுலயு நம்ம அந்த வேலையு விட்டுருவோ
கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்மளோடைய எண்ணங்கள மாத்துனாலு அது ஒரு அது ஒரு தடவ அ வந்துட்டு போயிரு
ஆமா படிப்புலயுமே நம்ம கவன செலுத்த முடியாது அந்த அளவுக் கு படிக்கணும்னு ஒரு என்ன வந்துரு அதுக்கப்பற வீட்டுல உள்ள வேலைகள் எல்லா முடிச்சுட்டு காலையில குழந்தைங்களுக்கு இது பண்ணிட்டு வரறதுல்லா ரொம்ப கஷ்ட
ம்ம் ஆமாக்கா
ம் ம்
ம்
வேற வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா
செய்வீங்களா
ஆ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோள கருதெல்லா வாங்கிட்டு வந்து அத வேக வச்சு அந்த மாரி கொடுப்ப அப்பற ஆமா ராகி கேழ்வரகு அந்த மாதிரி விஷயங்கல வந்து இது பண்ணி கொடுக்கறது
சேரி சேரி
அந்த மாரில்லா நெறையா பண்ணிட்டு இருந்த
ஓ சரி சரி நீங்க கிராஃப்ட் எல்லா செய்வீங்களா
கிராஃப்ட் எல்லா எனக்கு அந்தளவுக்குல்லா தெரியது நா சும்மா எம்பிராய்டிங் ஆர்ட்ஸ் ஒர்க் எல்லா பண்ணி அவ்ளவுதா மத்தபடி கிராஃப்ட்ல்லா உங்க லெவலுக்கு எல்லா எனக்கு பண்ண வராது
அப்டிதா அந்த இதுலதா இந்த நீங்க செய்யறதுலயேதா கிராஃப்ட் எல்லா செய்வாங்கல்ல துணியிலயே எல்லா அது அதா கேக்குற
ம் அதெல்லா இன்னு கத்துக்கவு இல்ல
எம்பிராய்டிங் எப்டி போடுவீங்க வரஞ்சு பண்ணுவீங்களா.
ஆமா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பென்சில்ல வந்து வரஞ்சுப்போ வரஞ்சிட்டு அதுக்கப்பறமா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த துணி தேக்கிற ஊசி அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி வச்சுப்போ அது அப்டியே ஒண்ணுன்னா குத்தி குத்தி ஒணுமா இது பண்ணி அந்த வரஞ்சது மேலயே வந்து இது பண்னு ஆமா அதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்புடின்னா எம்ப்ராய்டிங் வந்து மிஷினே போட்டு குடுத் துருது இப்ப அந்த மாரி மிஷினுமே வீட்ல வாங்கி எலக்ட்ரிக்கல் மிஷின் தா அது கரண்ட்லயே நம்ம ஸ்டிட்ச் பண்ணி குடுத்துர்லா அந்த மாரியுமே வாங்கி வச்சிருக்கே ஆ அந்த பட்டன் வந்து பட்டன்மே அதுலயே வந்து வச்சு குடுத்துரு ஆ ஸ்ட்சிங் ஏதோ ஓரளவுக் கு தெரிஞ்சு வச்சுக்கலா சும்மா அந்த சில்ற வேலயெல்லா இந்த ம் டாப்சுக்கு கை வைக்கிறது புடிக்கிறது ஆல்டர்னேட் பண்றது அந்த மாரி ஒர்க் எல்லாமே நா பண்ணிருவே
செய்வீங்க ஓ சரி சரி ப்ளவுஸ் எதுவு அடிக்க மாட்டீங்க
ப்ளவ்ஸ் வந்து ஸ்டார்டிங் பண்ணிப்பே
ட அடிக்க தெரியுமா
ஆ கட் பண்ண கட் பண்ண தெரியு ஓரளவுதா அந்த ரொம்ப டீப்பால நமக் கு அந்தளவுக்குலா இன்னு கத்துக்கல எதோ ஓரளவுக்கு மேலோட்டமா கத்துக்கிட்டு இந்த மாரி ஸ்டிட்ச் பண்ணி ம் ஆமா ஆமா ஆ உக்கார முடியல எனக்கு எதனால ஆப்ரேஷனால கொஞ்ச உக்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்குறதுக்கெலா நம்ம போ ஆ அதனால நம்ம ஒண்ணு பண்ண முடியில ம் அந்த அளவுக்கு ஒடம்பு வளைய மாட்டிது பஸ்ட் இருந்த ஸ்ட்ரென்த்தோட இப்போ அப்டி அப்டியே ஸ்ட்ரென்த் அப்டியே கொறஞ்சு போயிடுது நமக் எல்லாமே ஓவராலா பாக்கும் போது
சாலிடா கண்டினியூஸா நாம உக்காந்துட்டு இருதோம்னா பேக் பேக் பெயினு பயங்கரமா இருக்கு
ம் அதுனாலதா சேரி வேற எதாவது வீட்லேருந்து வேல பாக்குற மாரி ஒர்க் ப்ரம் ஹோமாவே கெடச்சதுன்னா நமக்கு இன்னு கொஞ்ச பெட்ரா இருக்கும் அப்டின்ற தாட் தா நெறையாவே வருது வெளிய போய் நம்ம ஒர்க் பண்ற சுச் சுவேசன் இப்ப இல்ல பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா மே பி போலா அவங்க வேல பாக்குற ஸ்கூல்லேயே சாரி அவங்க படிக்கிற ஸ்கூல்லயே நம்மளு போய் வேல பாக்கலா அந்த மாதி போகலா ஏனா மேரேஜ்க்கு முன்னாடி நா வந்து பாத்தீங்னா ஸ்கூல் அட்மினா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தே
ஓ நீங்ளா
ஆமா அதுக்கப்புறமா மேரேஜ் ஆனதுக்கப்புற போ முடியில டக்குன்னு பாப்பா வந்துட்டாங்க அதுக்கப்றோ எல்லாமே நமக்கு இப்ப பண்ண முடியில வீட்ல இருந்தே ஏதோ அங்கங்க கெடைக்கிற சிறு வேலைகள் இந்த மாரி வேலைகள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறது நமக்குன்னு கைக்குன்னு செலவுக்கு காசு வேணு இல்ல அதுனால இந்த மாரி வேலைகள்லா பண்றது
கண்டிப்பா கண்டிப்பா ம் என்னக்கா
நீங்க வேற எதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்
இல்ல அக்கா நா இது மட்டுந்தா பண்ணிட்டுருக்கே ஏனா எனக்கு வேற வெளிய என்ன வேல கெடைக்குதுங்கறத நா தேடவு இல்ல தேடுவே ஆனா அந்த சோஸ் எனக்கு இல்ல பக்கத்துலயு இல்ல தூரமா தூரமா இருந்தது அப்புற இங்க நம்ம ஏரியா புதுசு அதுனால நம் போய்ட்டு வர்றதுக்கு ரிஸ்க்கு
ம் ம்
அதுனால இந்த ஒன் இந்த ஒன் இயரா எப்டியாது போவோ
இப்ப எத்தனாவது வர்ஷோ முடிக்கிறீங்க ஃபைனல் இயர் பண்றீங்களா